ஆ ம் குப்ப வண்டி ச்சலா
என்னவோ சின்ன நாள் தா போயிட்டு வன்ட்ட டா அதுக்குள்ள
அவ்ளோதா
ந காலன் சாப்டாம ஒக்கான்ருக்கற
நீ சாப்பலயா சாப்ட வேண்டியது தான ஆ இப்ப தா குப்ப வ குப்ப வண்டி வந்தது குப்ப போட்டு வர ம்
நா போய் சாப்புனு சாரமா பண்ணுற இன்னொரு ஆள் ஒன்னு வரு இன்னு பாக்கல டா போயிட்டு பாத்ததா தெரியு ஆ லேப்டாப் சொல்லிருந்தியே சொல்லு
இன்னாது மேலோட்ட
அ லேப்டாப் எது ஸ் சொல்லிருந்தியே என்ன லேப்டாப் அது
எச் பி எஸ் ரே
ஆ
ரெண்டும் ஒரே மாரி தா கிட்டத்தட்ட கொஞ் ரோ அந்த இப்பல்லாம் ஏசர்ல கொஞ்சம் டிஸ்பிளே நல்லா இருக்கும் ஹெச்டில கொஞ்சம் படம் நல்லா ஓடுதா இதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு ஏசர் தருவாங்க அன்னி ஆமா அன்னிக்கு ஒரு நாள் எச் பி பா அந்த மாரி இருந்துச்சு எச்பி டப்பா சச்சு டெல்லூ கூட பாத்த இத்தனைக்கு எத்தர சத்த
ஏசரு டெல்லு அந்தமாரி தான்ட பாத்த நீ
ஏசரு டெல் ஹெச்பில இருந்தது மூணு வரும் எது நமக்கு மூணு மூணுதான் இருக்கு அதுக்குமேல இல்ல குடுப்பாங்கலா தெரி முல்லங்க தேவ்
இப்ப இருக்குதாமே ஸ்டாக்க அது ஏதோ சொல்லுனுருக்காங்க ஸ்டாக் செகண்ட் இயர்ல தேடியர் ல கொடு
ஆமா அதான் பண்றாங்க பாப்போம் ஏனா போனத செகண்ட் இயருக்கும் குத்துட்டாங்க தேர்ட் இயருக்கும் குத்துட்டாங்க ஃப்ஸ்ட் இயர் தெர்ல போன வருசம்
அப்ப நம்புள்து தான்
இந்த வருசம் ஆமா செகண்ட் இயர்ல குடுத்துருவாங்க நம்முளுக்கு அ அவுங்க என்னா சொன்னாங்க ஃப்ஸ்ட் தேர்ட் இயர்க்கு தர மாட்டாங்க செ சீனியர்க்கு மட்டு தான் குடுப்பாங்க செகண்ட் இயருக்கு ஃபஸ்ட் அட்சயாக்கு கொடுத்தா குடுப்பாங்க அவ்ளோதா
அது மாரி குடுத்தா நல்லா இருக்கும்
குடுப்பாங்க நனைக்கிறேன் பாப்போம் ஏன்னா ம்ச் இந்த ஆயிரம் ரூபாவே என்னா பண்ணாங்க இல்லன்னா குடுத்துதான் ஆகணும்ன்னு சொல்லி டிஎம்கே போராட்டம் பண்ணாங்கள ஆ அதே மாரி அதுக்கும் பண்ணுவாங்க
அதே மாரி குடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் லேப்டாப்பு நானும் எடிட் பண்ணலேயே வேல நான் எடிட் பண்ணற லேப்பு கடைச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம்
பிளே ஸ்டேஷன் ரன் பண்றதுக்கு ரொம்ப வேணும் டிஸ்பிளேவே இல்ல வீட்ல எதுவும்
அப்பிடியே கொஞ்சம் கேமிங்கும் அதயே கத்துப்ப
ஏ ஏமி நா வாரமுடியாது பாக்குற எனக்கு ரொ ரொம்ப கஷ்டம்ப்பா
எதுல
பி சி ல அந்த இதுல அது ரொம்போ எப்டி சொல்றது லோ எண்ட் தா ஹை எண்ட்லா கடையாது, சும்மா ஃப்ரி ஃபயர்லா விளாட்லா ஃப்ரி ஃபயர் விளாட்லா
ஃப்ரீஃபயரா விளாட்றானுங்களேடா
ஃபிரீ ஃபயர் விளாட்லாண்டா
ம்
கொஞ்சோ ஃபோன் கேம்ஸ் விளாட்லாண்டா கொஞ்சோ பி சி பி சி கேம் சைடு போனா விளாட முடியாது
ஓ அப்டி சொல்றியா
அப்டி சொல்ற இப்ப நீ பி சி வாங்கிட்டு பி சி கேம் வெளையாடுவியா இல்ல ஃபோன் கேம் வெளையாடுவியா ஃபோன் கேம் ஃபோன்லே வெளயாடிக்லா நம்ம
ம்
நா அப்டி சொல்ற அது சொல்ற நானு
ஓஹோ அப்டி சொல்றியா?
ஆனா விளாட்லா நம்ம சில கேம் விளாட்லா இப்பதிக்கு ஜீ ஃபைவ்லா வெளையாட முடியாது ஆனா ஜீ டி எஃப் லியே கொஞ்சோ இது கம்மியான வர்ஷன் இருக்கு கிராபிக்ஸ் எல்லா கொஞ்சோ கம்மி பண்ணி பத்து ஜிபி கிட்ட வுட்ருப்பாங்க அந்த வர்ஷன்னா நம்ம விளாட்லா
என்ன சொல்ற
ஆமா தெரியாத உனக்கு
நெறைய வர்ஷன் வருதா டி டி எஃப் ஃபைவ்ல
ஆமா ஜி டி எஃப் ஐ போ ஃபோன் எல்லா வர ஆரம்பிச்சிட்டு ஜீ டி எஃப் ஐ எ ஃபோன்லே இருக்கு ஜி டி ஐ
ஏய் என்னடா சொல்ற
ஆமா தெரியாதா உனக்கு பிரேம் கிட்ட கேட்டு பாரு நானு அவனு வெளயாட்னு இருக்கோ ஆனா ஆனா வந்து ஃபோன் வந்து ஒரு அது ஒரு வர்ஷன்ரா இது வந்து அறுவத்தி ரெண்டு ஜிபி கிட்ட பி சி ல
அறுவத்தி ரெண்டு ஜிபியா
ஆமாங்ய ல்ல அது வந்து ஆன் லைன்ல குழு கூட வெளாடலா அது என்ன பண்ணுவாய்ங்க தேவையில்லாத பாட் நீ ஃபோன்ல ஃபிரண்ட்ஸ் கூட விளாட மாட்ட அந்த கட் பண்ருவாய்ங்க அப்றோ வந்து ஃபோன்ல இருக்கற செட்டிங்ஸ் கேத்த மாரி தூரமா இருக்கிறது எல்லா கொஞ்ச கமி பண்றாங்க டிஸ்டன்ஸ்லா அதுக்கப்புறோ இந்த க இதுவெல்லா துக்கிடுவாங்க அப் கத்த கூடாது கதவு இருக்கு ஆனா கதவு வழியா போயிட்டு வர்லா ஆனா கிராஃபிக்ஸ் எல்லா மாறாது அப்டியேதா இருக்கு செடி இருக்குல்ல செடி எல்லா தூரமா இரு செடி எல்லாம் குகை மாதிரி தெரியும் ஆனா காரு அதெல்லாம் பக்கவா இருக்கு அதெல்லா கட் பண்ணி ஏய் பயங்கரமா இருக்கு நீங்க எல்லா நா ஃப்ரீ ஃபயர் மாரியெல்லா இருக்காது
ஸ்ரீ பையர்ல ஸ்மூத்துல வேச்சா எப்டி இருக்குமோ அந்த மாரி கதயா இருக்குதேடா
ன்ன மழை இருக்காது அது கிராபிக்ஸ் மாத்துறது டா எத்திக்ஸ் மாறாது டெக்ஸ்டர்தா மாறு இப்போ எப்பிடி சொல்றது பில்டிங் மேல இருக்க பில்டிங் பாத்தியா கீழந்து பாக்க மாட்ட இல்ல அதனால பில்டிங் வந்து கொஞ்சோ ஸ்மூத் பண்ருவாங்க ஆனா கீழ இருக்கிறதெல்லா சும்மா பக்காவா இருக்கு அந்த மாரி கம்பெனி அறுவதுல இருந்து பத்து ஜிபிக்கு எத்தன வந்துருவாய்ங்க நீ அப்பிடியே ஜியல் ரியல் ஜி டி எஃப் வி மாரிதா இருக்கு நீங்க அந்த காருக்குள்ள இருக்கிற இன்டீரியர் எல்லா பாக்கலா எல்லா பக்காவா இருக்கு
ஓஹோ
அத்தலப்பா நீ வெளாடுறதுலா பக்கவா இருக்கு ம் ஆனா போன் வந்து நல்ல போனா இருக்கணு ப்ச் புரில ஸ்னாப் டிராகன்னு செவன் ஜென்னு எய்ட் ஜென்னு அந்த மாறினா கம்மி எக்ஸ் மேலயே வரு எ போன்ல எல்லா
எந்து டைமண்ட் சிட்டிடா
டைமண்ட் சிட்டி
எந்த டைமண் டைமண்ட் சிட்டிடா
டைமண்ட் சிட்டி ஒன்னாம் நெம்பரு செவனா ஃபைவா சிக்ஸா
அது தெர்ல பாக்கணு
செவன்ல
ஓப்போ எஃப் தேர்டீ ஒன் ஃபை ஜி
ஓப்போ த்தெர்டி ஃபைவ் அதா எப்போ வந்த போன் உன்து ஒரு ரெண்டு வருஷோ இருக்குமா
தெர்லயேஸஎப்ப லாஞ்ச் பண்ணாங்கன்னு
ப்ச் அதா ஒரு எப்படி சொல்றது ஒரு செ டைமண்ட் சிட்டி செவனு எய்ட நைன் மெய்னு இப்பஸநா செவன் ஜீரோ டூ ஜீரோனு இருக்கு ப்ச் அதெல்லா வந்து ப்ர்ஸ்ட் ப்ராசஸ் இருக்குறதுலயே கம்மி பவருடைய ப்ராசெரே செவன் செவன் டூ ஜீரோ டூ டூ ஹண்ட்ரட் டிலாம்ந்தா பக்கவா இருக்கும்
இது சி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போ
ஆ அது கூட பக்கா சிட் அது எப்டி ஆ அத்தான் ப்டி ஜன் திரி அந்த மார்தான் டைம் சிட்டி சிக்ஸ்டுறது ஜென்னு பிசிக் ஸ்ன்றதது அந்த இது ஜன்டிரஸனு சன் த்ரீ ஹண்ட்ரட் இருக்கா சிக்ஸ் ஜென்த் திரி அவ்ளோதா அந்த மர்தான் கணக்கு ஆ சிக்ஸ் சு ருக் இப்போ வந்து ஒரு வந்து ஒரு எழுவது ஏழாவது இம் பி ஆருவது ஜனாளி
அடடே
ங்த மாரி அந்த மாதிரி இதுல வந்து லால் ணி இல்லடா வண்டிங்க தெரியணும்னா ஆர்ன் அட்
உம் உம்
ம்
அந்த டைமண்ட்ஸின் லைவ் போ போறதுக்கு ரெண்டு ஹவர் ஏதோ சொல்லு சொல்லு சொல்லு ம்
லைன்லே ர்
ஈஸ்ச்சுக்கு முசு மாயா ந்த கவிஞ்சது மிர்து பார்த்து விழுவாயா
பாக்லே
பா தொண்டைக்கால்ல இருந்து ப்பா நந நநன்னு இக் சாப்பலானு பாத்தேன் போச்சு சாப்ட்டு வர்ன்னு
அது ஆப்ல பேசுனது
அ தா வச்சான் என்ன பூட்டு போட்டுக்கறாங் யோ நா காலேஜ் போலயா இன்னைக்கு
ஹலோ
ஆ
டே நா கொஞ் நேர கழி ச்சு ஃபோன் பண்றன்டா நா கொஞ்ச நேர கழிச்சு ஃபோன் பண்ட்டா ஆ ஆமா அது ஒரு ப்ரச்சனா இது இது பிரச்சன கெடையாது இது ந கட் பண்ணிக்கலா அது ப்ரச்சன இல்ல நா வந்து போயிட்டு ப்போ பத் திரிச்சில வெச்சு நா ஃபோன் அடிக்கிறே மெக்கானிக் ஷெட்ல ஃபோன் அடிக்கற இப்ப ஃபிரியாதா இருப்ப ம் சேர்
பண்ணு பண்ணு அங்க போய்ட்டு பண்ணு